ஹலோ
அக்கா கேக்குதுங்களா
ஆ கேக்குது உங்ளுக்கு கேக்குதா
ம் கேக்குதுக்கா சாப்டீங்ளா நல்லா இருகேக்கா
வீட்ல எல்லாரு எப்டி இருக்காங்க
க்கா எல்லாரு சூப்பரா இருக்காங்க எல்லாரு நல்லா இருக்காங்க
நல்லா இருக்காங்க நீங்க வேல பாக்குறீங்களா
அக்கா ஆமாங்க்கா
என்ன வேல பாக்குறீங்க
அக்கா க்ரானைட்டு க்ரானைட்டு் தெரியுல்ல உங்களுக்கு அக்கா ஒர்க்கிங் தாங்கா ஒர்க்கிங் தா படிப்பெல்லா முடிச்சாச்சு
ம் என்ன முடிச்சிருக்கீங்க பிரதர் என்ன முடிச்சிருக்கீங்க
அக்கா நா டென்த்து தா க்கா டென்த் தா டென்த் தா படிச்சிருக்கே
ஓ சேர் சேர் சேரி அப்ப ஒர்க் எப்டி மெக்கானிக் கள் ஐ டி அந்த மாரி ஓரியண்ட்டடா
அக்கா அப்டில்லா இல்லிங்கா ஹா சேல் சேல்ஸ்மேன் தா
ஓ சேரி சேரி சேரி சேரி எப்டி போகுது ஒங்க வேலல்லா
உம் உம் சூப்பரா போதுங்கா வர்ற கஸ்ட்டமருக்கு அவங்க கிட்ட பேசி இந்த மெட்டீரியலோ பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணி
ஓ செரி மெட்டீரியல் மெட்டீரியல் மீன்ஸ்னா எந்த மாரி மெட்டீரி யல் ஆட்டோமொபைல் இல்ல பைக்கோட பாட்ஸா எந்த மாதிரி
அக்கா அப்டி இல்லிங்கா கிரானைட் இருக் பார் டைல்ஸ் வருதுல்லைங்களா டைல்ஸ் மாரி கிரானைட் நேச்சுரல் ஸ்டோன் வரு
ஓ செரி செரி ம்
அந்த மாரி அந்த ஸ்டோன வந்து நம்ம அவங்களுக்கு புடிச்ச என்ன மெட்டிரியல் வேணு அவுங்களுக்கு கலர்ஸ்ல சேட்டிஸ்பை ஓகேவா அப்பறோ குவாலிட்டிலா ஓகேவா இதெல்லா அவங்ககிட்ட நா கன்சல் பண்ணி ஆ அந்த மாரி இப்ப டைல்ஸ் எப்டியோ சேம் அதே மாரி அது வந்து ஆர்ட்டிபிஷியல் இது வந்து நேச்சுரல் ஸ்டோன்னு
ஓ ஓ நல்ல விஷயந்தா அப்றோ நீங்க மட் டு தானா வீட்ல நீங்க மட்டு தானா வீட்ல இல்ல கூட பெறந்தவங்க யாரும் இருக்காங்களா நீங்க மட்டு தானா வீட்ல இல்ல கூட
நா ஒய்ஃப் ரெண்டு பசங்
யாரு இருக்காங்களான் கேக்றே
உம் கூட பொறந்தங்களா இருக்காங்க்கா நாங்க மொத்தோ நாலு நா அவங்கல்லா ஸ்வீட் மாஸ்டர்ஸு
ம் ஹூம் அந்த மாதிரியா ஓ செரி செரி செரி செரி பசங்க என்ன படிக்கிறாங்க குட்டி பசங்களா இல்ல கொஞ்சோ பெரிய பசங்களா
அக்கா ஒர் இல்ல பெரிய பைய வந்து பாத்தீங்ன்னா எய்த் படிக்கிறா
ஏ அப்பா
சின்னவர் ஆ சின்னவர் பாத்தீங்கனானக்க பிஃப்து ஸ்டாண்டர்ட் படிக்கிறாரு
அப்ப நீங்க என்ன தங்கச்சினே சொல்லலா தப்பே கெடயா
அக்கா தங்கச்சினே கூப்புலாங்களா
ஆ ஒன்னு பிரச்சன இல்ல நா உங்ளோட சின்ன பொண்ணுதா உங்க ஏஜ் என்ன
அக்கா ஏஜ் பா தேட்டி த்ரீக்கா
தேட்டி அப்ப சின்ன வயசுலயே முடிச்சு வச்சுட்டாங்களா பசங்க எய்த் படிக்கிறாங்கன்னா டிஃப்ரென்ஸ் ஆக்சுவலா எனக்கு ஏஜ் தட்டி டூ தா பட் எனக்கு டுவென்டி எயிட்ல தா மேரேஜ் ஆச்சு எனக்கு ஒரு பைய ரெண்டே முக்கா வயசுலதா இருக்கா ம் ஆமா ஆமா என்னோட இளையவருதா சாரி அதா நா ஏய்த் படிக்குறனோனே அதா ஒரு வருஷங்க பெரியவங்கதா நா சொல்ற பசங்க டிஃப்ரன்ஸ்ச சொல்ற ஏய்த்து படிக்ற சொன்னீங்களா அதா சின்ன வயசு இருக்குள்ளா அந்த நாள சொன்ன நானு தப்பா எடுத்துக்கிடாதிங்க ஜாயின் ஃபேமிலியா இல்ல தனியா இருந்துதா ரன் பண்றீங்களா
அக்கா எல்லாமே ஜாயின் ஃபேமிலிதான்க்கா சப்ரேட்டா எல்லா கெடயாது தனியால்லா கெடயாது
ஓ சேரி சேரி சேரி சேரி ஒய்ஃப் வீட்லதா இருக்காங்களா ஹவுஸ் ஒய்ஃப்தா அப்டித்தான வீட்லருந்து தனியாதா இருக்கீங்களா
ஹவுஸ் ஒய்ஃப்தா ஆமா
ஓ ம் பரவால அப்பா அம்மாலா பக்கத்துல இருக்காங்களா இல்ல ரொம்ப தூரமா
இல்ல இல்ல அந்த பிரச்சனயே கெடையாது என்னோட ஒய்ஃபுக்கு பாத்தீங்கன்னா மாமியாரோ மாமனாரோ இதல்லா எந்த பிரச்சனயு கெடையாது அவுங்க டெத்து
ஓ ரெண்டு பேருமே இல்லயா அம்மா சைடு இல்லா அப்பா சைடு இல்லயா ரெண்டு பேரு சைடுமே இல்லயா
யாரு எந்த கேள்வியு கேக்க
கேட்க மாட்டாங்களா இல் இல்லயா உங்க சைடுல்லயோ
இல்ல அவுங்க சைடு இருக்காங்க அவுங்க சைடு இருக்காங்க
ஒங்க சைடு
எயன் சைட் எயன் சைடு தா இல்ல ரெண்டு பேருமே டெத்து
அந்த சேரி சேரி சேரி எப்டினாலு எமர்ஜென்சி வீட்ல பெரியவங்கங்கறது து இந்த காலத்துல இல்ல எந்த காலத்துலனாலு பெரியவங்க கண்டிப்பா தேவதா
இல்ல கண்டிப்பா தேவ இருக்கு
எது சொல்லி் குடுக்கனுனாலு கன் ம் ம் கண்டிப்பா தேவதா
இல்ல நாங்க அதுல அந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா நா நெறையா அடிபட்டுதா வார்ந்த
ஆ ஆ ஆ கண்டிப்பா
அ அதுனால கண்டிப்பா எல்லா விஷயத் ம்ம்
இன்டர் நேஷனல்னாலும் பெரியவங்க இருந்தா அது ஒரு நல்ல அன்புறையா இருக்கு ஒரு நல்ல பழ வழக்கங்கள கத்து குடுக்குறதுக்கு சேரி பெரியவங்க இருந்தா கொஞ்ச நல்லா இருக்கு என்னோட பார்வைக்குகிணங்க தம்பி எப்டி யோசிக்கிறீங்கனு எனக்கு தெரில சார் அண்ண எப்டி யோசிக்கிறீங்கனு எனக் தெரியல இருந்தா அது ஒரு பெரிய நல்ல இதா ம்
இல்ல அதுக்கான ஒரு ஆளுங்க இருக்காங்க ஆவிக்குரிய தகப்பனு தகப் அ அம்மாவு இருக்காங்க தாயு இருக்காங்க ஏனாக்காக எங்களோட இப்ப லைஃப் பாத்தீங்கன்னா சர்ச் லைஃபு எல்லா விஷயத்தையு அவங்ககிட்ட கொண்டு போவோ எனக் கைட் இது பண்றதுக்கு அவங்க இருக்காங்க உ அந்த பிரச்சனயே எங்களுக்கு பிரச்சனயாவே கெடையாது
ம் இல்ல நீங்க பிரச்சன சொல்றது சரிதா ஆ அததா சொல்ல வர நானு கண்டிப்பா நெறைய பேர் சொல்றாங்க மேபி நானும் அந்த முடிவுகள் நெறையா டைம் எடுத்துருக்க ஆனா நானு நெறைய டைம் ரியலைஸ் பண்ணிருக்கே ஏன்னா அவுங்க அப்பா அம்மா மாரிதான எங்க அப்பா அம்மாவு சோ அவங்கல்லா இருந்தா நல்லதுதா நம்ம மேரேஜ் பண்ணும்போது ம் ம் கண்டிப்பா
இல்ல கண்டிப்பா வேணு ஏனா நமக்கு அவுங்க வந்து அனுபவசாலியா இருப்பாங்க இது நல்லது இது கெட்டது எல்லாத்தையு கண்டிப்பா நமக்கு சொல்லுவாங்க
ம்ம் அவுங்க நம்மளோட வயசெல்லா அவுங்க கடந்துதா வந்துருப்பாங்க அ கண்டிப்பா
ம் அவுங்குளுக் தெரியு நல்லது கெட்டது எல்லாமே அவுங்ககிட்ட நம்ம அணுகுமுறை கேக்கலா இது பண்ணலாமா பண்ணக்கூடாதா செய்லாமா செ ய்யகூடாதா அப்டினு கேக்கலா
சொல்ல போனா டைம் இந்த மாரி யோச்சிருக்கே தனியானு ஆனா நா நெறைய பேர பாத்துருக்கே இன்னோனு நம்ம யோசிருக்கே நெறையா டைம் இந்த மாரி பெரியவங்க இருந்தா நம்மளுக்கு நல்லது நம்ம சும்மா கோபதாபத்துல ஏதாது ஒரு பிரச்சனைல சொன்னாலுமே கூட அவங்க கண்டிப்பா இருந்துதா ஆகணு இதநா ஒணர்ந்துதா சொல்றே நெறைய பேர் ஜாயிண்ட் ஃபேம்ல இருக்காங்க நெறைய பேர் தனியா இருக்காங்க பட் இருக்குறவங்ளுக்கு அவுங்ளோட அரும தெரியுறதே கெடையாது
அது உண்மதா அது உண்மதா யாருக்கு தெரியிறதுல்ல இல்லாதவங்களுக்கு அந்த வருத்தோ தெரியு இருக்கிறவங்க யாரு அத பயன்படுத்திக்க மாட்டாங்க
கண்டிப்பா கண்டிப்பா
ம் அவுங்க புத்தி சொன்னாங்கனாக்க நமக்கு ஏத்துக்குற மனப்பான்மை இருக்காது சில பேருக்கு இருக்காது
அதே ரோட்ல போற இன்னொருத்தங்க சொன்னா நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா மண்டையில சுள்ளுனு ஏறுதுல உண்ம அதுதா ஒத்துக்கிட்டாலு ஒத்துக்லனாலு ஒண்ணுதா ம் ம் ம்
க்கா நீங்க என்ன ஒர்க் பண்றீங்க்கா
ஆக்சுவலா நா எம் ஃபில் மேக்ஸு என்னோட நேட்டிவ் ப்ளேஸ் கோவில்பட்டி
யே கல்யாணோ முடி வீட்டுக்காரு சென் னைல வொர்க் பண்றாரு முன்னாடி புதுக்கோட்ல இருந்தாரு அ எ வீட்டுக்காரு டென்த்துதா அவுங்க கவ்ர்மெண்ட் ஜாப்தா
பண்ண கூடாது
ஓகே ஓகே
இதுல நம்மோட ஊர் பேர மென்ஷன் பண்ணகூடாது அதே மாரி அவுங்கள சார்ந்த அந்த பேரையு நம்ம சொல்ல கூடாது இன்னொரு விஷ்யோ பின்னாடி இந்த மாரி கொழ